ஆ சாரிப்பா கொஞ்சம் முன்னாடி ஒரு கால் வந்துச்சு அதா கட்
ஹலோ சிஸ்டர் கேக்குதா
இப்ப என்ன பண்றீங்க ஹலோ கேக்குதா
அ சிஸ்டர் இப்ப தா கேக் குது சும்மாதா சிஸ்டர் உக்காந்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானும் சேம் இப்பதா பசங்கலா சாப்டாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நேரோ ஃப்ரீயா ஒக்காருவோ அப்டினு வந்தாச்சு
ஓகே சிஸ்டர்
நீங்க என்ன பண்ணுவீங்க டெய்லி ரொட்டின் ஆ
ஆ சொல்றே சிஸ்டர் காலையில காலையில அஞ்சர மணிக்கு எந்திரிக்கணு எந்திரிச்சுட்டு யோகா செய்யணும்னு ரொம்ப நாளா ப்ளான் பண்ணிட்ருக்கே சிஸ்டர் நா மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு பிஃப்டின் டேஸ் யோகா க்ளாஸ் போனே அதுலே யே நா நெறையா கத்துக்கிட்டே அத அதுக்கப்புற நம்ம லைஃப்ல விடக்கூடாது கண்டினியூ பண்ணணுனு சொல்லிட்டு பண்ணிட்ருந்தே அப்ப லாஸ்டு ஒரு டூ இயர்ஸா பண்றதே கெடையாது அத வந்து திரும்ப கால்ல எந்திரிச்சு யோகா பண்ணணு அப்றோ டெய்லியு நைட் டு வந்து பாதாமு அந்த காஞ்ச கருப்பு திராட்ச ஊற வச்சு அத எடுத்துக்குணு ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கணு அப்றோ லன்ச் முடிச் சுட்டு அவுங்கள கெளப்பி விட்டுட்டு தம்பிக்கு வந்து ரொம்ப ஹெல்த் தியான ஃபுட் டெய்லி ஸ்னாக்ஸு செஞ்சு குடுக்கணு இந்த கடையில உள்ள ஸ்நாக்ஸே குடுக்ககூடாது நம்ம கையால செஞ்சு குடு க்குனு அப்பறோ அவனுக்கு செஞ்சு குடுத்துட்டு சாப்பாடு விட்டு ஸ்கூலு அனுபிட்டு அதுக்கப்பறோ காலைலயே குளிக்கிணு குளுச்சுட்டு வீட்டு வேலைலா முடிச்சுட்டு அது ஒரு மாரி பிளான் போட்டா இது வரைக்கூ ஒரு நாள் கூட அத நா செஞ்சது கெடயாதுங் சிஸ்டர் ஆனா டெய்லியூ பிளான் போட்றோ
சரிப்பா
இன்னிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோ அப்டீன்னு இப்டியே போது
இப்பிடியே ரெண்டு வர்ஷோ போயிடுச்சா
ஆமா சிஸ்டர் ரெண்டு வர்ஷோ போயிடுச்சு நீங்க காலைல எத்தன மணிக்கு எந்திரிப்பீங்க என்ன பண்ணுவீங்க
நா வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குதா எந்திருப்போ அ இவுங்க சிக் இவுங்குளுக்கு சிக்ஸ் ஃபிப்டிக்கு பஸ்ஸு பட் லன்ச்செல்லா க அவுங்க ஆஃபீஸ்லயே ப்ரொவைட் பண்ணுவாங்க
ஓ ரொம்ப நல்ல விஷ்யம்
அ அதனால வந்து நம்ளுக்கு அந்த ஒர்க்கெல்லா இல்ல
ஓகே
மேரேஜானா புதுசுல வந்து இந்த காஃபி போட்டு குடுக்கறது அதெல்லாமாவது பண்ணீட்ருந்தே இப்ப அதுவுங் கெடையாது கெடையாது அவுங்க
ஓகே
அ வந்து டைமிங் கொஞ்சோ மாத்திட்டாங்க அவுங்க ஆஃபீஸ் டைம கொஞ்சோ முன்னாடியே வச்சுட்டாங்க அதனால இங்க காஃபி எல்லா குடிச்ட்டு அங்க போய் சாப்பட்றதுக்கு கரெக்டா இருக்க மாட்டத் து அப்டின்ட்டு அப்டியே விட்டுட்டாங்க
ஓகே சிஸ்டர்
அ அவுங்க போனதுக்கப்றோ அதுக்கடுத்து ஃபுல்லா நம்ம ஸ்கூல் டியூட்டி இருக்குல ஹெட் ட்டு மணிக்கு மே எட்டு மணிக்கு ஆட்டோ வந்துரூ இப்பதா நா கூட்டிட்டு போறோ கொஞ்சோ லேட்டா கூட்டிட்டு போறோ லாஸ்ட் இயர் நா வந்து நா வந்து எட்டு மணிக்கெல்லா ஆட்டோ வந்துரூ அதுக்குள்ள நா லன்ச் க்கு டிஃபன் எல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அ எல்லாத்தையூ ரெடி பண்ணி கொண்டுட்டு போய் அவர கெளப்பி வுட்டு அவர வெள்ல கிளப்பனாதா பைய வெள்ல கிளம்பனாதா நாம ஃப்ரீயாய்டுவோ எட்டர அப்பிடின்னு எல்லாரூ நெனைப்பாங்க அது கெடயாது
ஃப்ரீஆவுறதுன் வச்சுக்கோங்களே நம்ம மனசளவுல ஃப்ரீ ஆயிடுவோ வேலைகள் எப்போது நமக்கு இருந்துகிட்டேதா இருக்கோ
ஆமா அதுதா உண்ம அப்பிடி ஆனா பாக்குறவுங்களுக்கு எப்டி தெரியுன்னா நம்ப வந்து ஃப்ரியா இருக்கோ அப்பிடிங்கிற மாரி இருக்கோ பட் அதுக்கடுத் ப்றந்தா பெரிய டாஸ்க்கெல்லா இருக்கு எல்லாத்யூ க்ளீன் பண்ட்டு எல்லா கிளாத்தெல்லா வாஷ் பண்ணி கொண்டுட்டு போய் போட்டு எல்லா எடுத்துட்வந்து அது அத துணிய மடிக்கு மடுச்சு வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் காவே இருக்கோ
ஆமா சிஸ்டர் நானுமே துணிய எடுக்கறப்ப ஆர்வமா இருக்கோ போய் உடனே மடிச்சு வச்சிட்ணனு அப்டி நெனைக்கறப்பதா ரெண்டு நாள் சேர்லயே கெடக்கு
ஆமா நீங்க வேற நாங்க வந்து ஒரு வாரொல்லாங் கூட போட்ருக்கோ அது ஏனே தெரியல அதுல மட்டூ நம்ளுக்கு அவ்ளோ ஒரு ஈடுபாடே இருக்க மாட்டது
ஆமா நமக்கு ஒக்கார டைம் கெடச்சாதான அந்த துணிய மடுச்சு வைக்க முடியு இப் எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டு போய்கட்டும் அலஞ்சகிட்டு இருந்தோம்னா அந்த துணியை பாக் கவே தோண மாட்டேது
அது கரெக்ட்டு தா ஆனா வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து அது தா சொல்றனே நம்ம வீட்டு வீட்டுக்குள்ளையே ஒரு ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலு ரெண்டு கிலோமீட்டர் நடந்த மாரி பீல் ஆகுற அளவுக்கு வீட்டு வீட்டுக்குள்ளேயே நடந்திருக்கோ அது நல்லாவு நம்மளுக்கு கொஞ்சோ எப்டி சொல்றது ஆக்டிவா இருக்கற மாரி இருக்கு
ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு சிஸ்டர் ஆனா நைட்டு் போய் படுக்குறப்ப காலு ரெண்டையு அப்டி வலிக்குது
கரெக்ட் தா அது ரொம்ப டயர்டு ஆயிடுது நைட்டு தா நம்மளுக்கு அந்த டயர்டுனஸ் தெரியுது
ஆமா
அப்ப எல்லாருக்கு அப்டிதா இருக்கு போல எனக்கு மட்டும் தா அப்டி ஃபீல் ஆகுதோன்னு நெனச்சேன்
இல்ல சிஸ்டர் எல்லாரும் சொல்ல முடியாம வெளியில சொல்ல முடியாம சொல்ல வாய்ப்பு இல்லாம அமைதியா இருக்காங்க ஆனா எல்லாருக்கு இந்த மாரி கஷ்டங்கள் இருக்கு
இருக்கு அதே மாரி ஆஃப்டர்நூன் வந் எப்பொழுது போல லஞ்ச் பிரிப்பர் பண்ணணு திரும்பி காலையில லன்ச் அது வந்து அப்டியே வச்சுக்க முடியாதுலே அப்பறம் ஈவினிங் வர கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணும்ன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஏதாவது இது சாப்பாடு சைடுடிஷ் எல்லா செஞ்சு முடிச்சுட்டு பட் நா மதியம் சாப்டறதே கெடையாது கட் பண்ணிட்டே அ ஆனா அது என்னவோ தெரியல அது நாமளே செஞ்சு நம்மளே சாப்டுறது புடி புடிக்கலியா என்னன்னே எனக்கு கண்டுபிடிக்க முடியல அது ஒரு இன்ட்ரெஸ்டே வரமாட்டுது
அது அப்டி இருக்கும் சிஸ்டர் ஆனா ஒரு கொஞ்ச நாள் அப்டி இருக்கு நம்மளே சாப்பட ஒரு மாதிரியா இருக்கு அதுக்கப்பறம் சாப்ட்டுருனு எனக்குமே இது மாரி எடயில இருந்திருக்கு ஐயோ நம்மளே சமைச்சு சாப்பட கடுப்பா இருக்கேன்னு அப்பறோ எப்டி மாரின்ச்சுனே தெரியல இப்பெல்லா நல்லாவே சாப்டுறேன்
நல்லாவே சாப்டுவே அதா நம்ம ஆனா செஞ்சிடுவே அந்த ரெண்டு மணி அந்த ஒன்றரை மணிக்குள்ள சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடும் ஆனா சாப்ட மாட்டே அதுக்கு பதிலா என்ன பண்ணுவா ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அத எடுத்து சாப்ட்டுட்டு அப்டியே இது பண்ணிட்டு அப்டியே ஃப்ரீயாயிடுவே அ போர் அடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா வீட்டுல கிளீனிங் ஒர்க்கு எப்டின்னா ஆல்ரெடி பண்ணன எல்லாம் கிளீன் பண்ணி இருக்கிற ஒர்கியும் திரும்பி திரும்பி பண்றது ரிபிடேஷன்
சூப்பர் சூப்பர்
ஏன்னா போரடிக்குது என்ன பண்றது பசங்களும் போயிட்டாங்க நம்மளுக்கு ஒர்க் சரி அந்த நாலு மணி வரைக்கும் டைம் ஓட்ன்மே நமளுக்கு தூக்கமும் வராது மதிய நேரத்
அ அதா கேட்க வந்தே ஏன் சிஸ்டர் தூக்கு தூங்கலாம்ல ஏ தூக்க வராதா எப்போது அப்டிதானா இல்ல மேரேஜுக்கு அப்பறம் அப்டி ஆயிட்டீங்களா
இல்ல எப்போதுமே அப்படிதா அது காலேஜ் போயிட்டு அப்படியே மேரேஜ் பண் அத அதனாலையா என்னன்னு தெரியல எனக்கு இப்ப இருக்கிற மாரியே நம்மளுக்கு அந்த டைமிங் ஃப்ளோ ஆகுதா என்னன்னு தெரியல மார்னிங் ஒரு டைம் எந்திருச்சிட்டோனா திரும்பி நைட்டு தா தூங்குறது நடு நடுவுல எப்பொழுதுமே தூங்குறதே கெடையாது அடே க அப்டியே தூக்க வர மாரி இருந்தா கூட எதயாவது ரொட்டினா வேற எதாவது கிளீனிங்கு இல்ல வேற எதாவது கிராஃப்ட் ஒர்க்கு இல்ல வேற எதாவது செடி வெக்கிறது ம் எதாவது ஒரு வேல பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு
ஓகே ஓகே நல்ல விஷயம் தா உங்களுக்கு யோகால இன்ட்ரெஸ்ட் இருக்கா சிஸ்டர் யோகா கத்துக்க
அ இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல பட் நா வந்து ரெண்டு ஒரு அ காலேஜ் படிக்கும் போ ஸ்கூல் படிக்கும் போது லெவன்த் டுவெல்த்லல்லா வந்து சொல்லிக் கொடுத்தாங்க யோகா அப்ப பண்ணோ அவ்ளோதா அதுக்கடுத்து நா வந்து இத பண்ணதில்ல தனியாவு கிளாஸு போனது கெடையாது சோ அது அந்த அளவுக்கு எனக்கு வெளையாடறதுக்கு ரொம்ப பிடிக்கு பேட்மிண்டன் வெளையாட ரொம்ப புடிக்கு
அ சூப்பர் சூப்பர் பேட்மிண்டன் நல்லா இருக்கு அது
ஜாலியா இருக்கு அது வந்து கொஞ்ச ஃப்ளோவா அத போக்கஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு
ம் ஓகே
விளையாடுவோ வீட்ல வந்து அ எப்பொழுது போல அந்த தாயம் தாயம் அந்த தாயம் இருக்குல்ல அத வச்சு விளையாடுறது அத மாரி லீவ் இல்லனா
ஓகே சிஸ்டர் ஒகே ஒ நான் வந்து சிஸ்டர் ஏ மேரேஜ்க்கு முன்னடி எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கோவில் இருக்கு பிள்ளையார் கோவில் அந்த கோவில்ல வந்து நா சும்மா ஒரு ப்ரே பண்ணிக்கிட்டே நாற்பத்தெட்டு நாள் வந்து காலையிலேயே அதிகாலையில ஏஞ்சு வந்து அ ம் ஒரு நாற்பத்தெட்டு சுத்து சுத்தி வெளக்கு போட்றதா வேண்டிக்கிட்டே அதே மாரி நா செஞ்சே அப்டி செஞ்சிட்ருக்கறப் ப அங்க ஒரு தாத்தா வயசான தாத்தா வந்தாங்க அவங்க வந்து அதே மாதிரி காலையில நால்ரை மணிக்கெல்லா வருவாங்க அவுங்கதா வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அவங்க வந்து அய்யிறு தா எல்லாத்தையு கிளீன் பண்ணி எல்லா செய்வாங்க பஸ்ட் ரெண் நாள் நா சாமி அவுங்க செய்யறத போய் ஒன்னு நாத் தொந்தரவு பண்ணாம நின்னு சாமி தா கும்பிட்டே அப்புற மூனாவது நாள்லருந்து நம்மளு அவங்க ளுக் ஹெல்ப் பண்ணுவோமேன்ட்டு நா போய் எல்லா எடத்தையு சாமி மட் மட்டு தொட மாட்டே எல்லா எடத்தையு கூட்டி கோலம் போட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லா எடுத்து குடுத்தே அப்டியே ஒரு நாப்பத்தெட்டு நாள் அவங்க கூட பேசி பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ஆயிட்டோ ரெண்டு பேருமே அவுங்க சொன்னாங்க இந்த மாரி நா யோகா சொல்லித்தரே யோகா கத்துக்கிறியாமான்னு அ கத்துக்கறே தா கத்துக்கறே சார்ன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாவது நாள்ல இருந்து நால்ரை மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு எல்லா பண்ணிட்டு வீட்ல போய் ஒரு ஹாப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் போன அங்க ஒரு பத்து பசங்க கத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூட நானு ஒரு ஒரு பதினஞ்சு இருவது நாள் கிளாஸ் போய் கத்துக்கிட்டே அ அது அந்த அனுபவம் ரொம் ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர் அந்த காலையில எந்திரிச்சு சாமி கும்புட்டுட்டு யோகா கத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு உடனே ஆபிஸ் கெளம்பி போயிடுவே
ஓகே ஓகே
அது ஒரு மாரி நல்லா இருந்து ச்சி அதுக்கப்புற இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சது பாருங்க அதுக்கப்புற அந்த எந்திரிக் ரிக்க முடியாம அங்க போக முடியாம இப்டியே விட்டு போயிடுச்சு சிஸ்டர்
அதா அது ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறப்ப அத நீங்க ப்ராப்பரா செஞ்சீங்க ல கமிட்மென்ட்டு முடி ஞ்ச்சிர்சின்ட்டோனே நீங்க அத ஃப்ரீயா விட்டுட்டீங்க இல்ல
ஆமா ஸ்டிஸ்டர் ஆமா அது இதுலேந்து என்னத் தெரியுதுனா நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிரஷர் வேணும் பிரஷர் இருந்தாதான் நம்ம எதாது சாதிப்போம் போல
கரெட்டு அதுதா நானு நெனைக்கிற எனா நானுமே அப்டிதா எதாது கமிட் க்மென்ட்டுனு இருக்கும்போது அத வந்து பர்ஃபெக்டா செய்வோ அதுக்காக காலை இன்னு கொஞ்சோ சீக்கிரமா எந்திரிகிறது இன்னு எல்லாம் பிராப்பரா சீக்கரமா முடிக்கிறது அதெல்லா
அ இப்ப நம்மளோட கமிட்மெண்ட்டு நம்ம பசங்களு நம்ம ஹஸ்பண்ட்டுந்தா அவுங்க அவுங்ளோடப் பிரஷ் டர்ல இந்தளவுக்காது நம்ம எந்திரிச்சி சமையலப் பாக் க்றோ வீட்டு வேலயப் பாக்றோ இல்லாட்டி நம்ம இருக்கறதுக்கு ஜாலியா படுத்தே கெடப்போ
ஆமா கரெக்ட்டுதா ஓகே சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் நைட்டு என்ன டின்னர் பிளான்
நைட்டு வந்து அதா உருண்ட கொழம்பு வச்சாச்சி அதையே வச்சி நைட்டுக் ஓட்டில்லா
ஓகே ஓகே
அ சாதோ மட்டு கொஞ்சோ சூடா ரெடி பண்ணிட்டே ஆ வேற வேற எதா ரெடி பண்ணு
ஒகே சிஸ்டர் ஓகே சிஸ்டக்ஸ் பாருங்க நா திரும்பக் கூப்பர்ற ஒரு வேல இருக்கு
ஆ சேரிங் ஸ்டர் ம் பாய் ம்